தோழி நா பேசுற கேக்குதுங்களா
கேக்குதுங்க
நல்லா இருக்காங்க தோழி நீங்க எப்படி இருக்கீங்க சேரிங்க தோழி இல்லைங்க தோழி இனிதான் கொஞ்சம் வேலை பழுவதுனால அப்படியே லேட் ஆகுங்க ஆமா தோழி நீங்க சப்
நா இனிமேதான் சாப்பிடணும் தோழி
சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ப சின்ன வயசுல வந்து நம்ப நிறைய விளையாடுகள் வந்து விளையாண்டு இப் -போம் இல்லைங்களா ஏன்னா வந்துட்டு நம்ப ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் விளையாட்டுகள் வந்து மாறும் இல்லைங்களா
கண்டிப்பா
பத்து வருஷத்து முன்ன நம ஒரு விளையாட்டு விளாணும் அப்பின்னா இப்ப இருக்கவங்கல்லாம் வந்து பாத்தங்கன்னா லெப் போன்லயே மூழ்கியிருக்காங்க அந்த மாரி ஜென்ரேஷன் வைஸ் வந்து அஹ் ஒவ்வொன்னும் மாறும் ஆஹ் நீங்க உங்க காலத்துல நீங்க விளாண்ட விளையாட்ட பத்தி கொஞ்ச சொல்லுங்க
நா வந்து அதிகமா வந்து இந்த கண்ணாமூச்சி அஹ் இந்த கல்லா போலீஸ் அதுக்கப்பறம் ஓடி புடிச்சு விளையாடுறது இந்த மாரி விளாட் இதுக்கெல்லாம் நாங்க விளையாண்டு இருக்கோம் நம்ம பள்ளிக்கூட த்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா த்ரோபால் பா கிரிக்கெட்டு் வாலிபால் பாஸ்கெட் பால் இந்த மாரி விகள் நறைய விளையாண்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப டென்னிஸ் புடிக்கும் அதனால அந்த பேட்டு அத் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரசிச்சு விளாட விளாட்டா இருக்கும்
உம்
இப்ப உள்ள பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே இந்த மொபைல் போனை பாத்துக்கிட்டு அந்த ஒரு இதுலயே தான் போய்கிட்டு இருக்காங்க அவுங்களோ டைய ஆர்வங்கள் வந்து இந்த விளையாட்டு வேல கிடையாது
உம்
நறைய கேமு இந்த மாதிரி போன்ல தான் எடுத்து புள்ளைங்க விளையாடுறாங்க இப்போ உள்ள காலகட்டங்கள்ல அதனால வந்து அவுங்கள வந்து வெளிய கூட்டிக்கிட்டு போயி விளாட வைக்கிறது அவங்க கூட நம்ம நேரம் வந்து கழிக்கிறது இந்த மாரிலாம் இருந்தா ரொம்ப நல்லா க்கு பிள்ளைங்களோட அத பத்தி நீங்க என்ன சொ
கண்டிப்பா ஆவும் தோழி ரொம்ப ஸ் சொன்னீங்க ஏன்னா இப் ப்பருகிற குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சின்ன குழந்தையா ஆகட்டமே இப்ப எங்க வீடலயே வந்து பாத்தீங்கன்னா அன்னியோட குழந்தை வந்திருக்காங்க அவுங்களுக்கு ஒரு அஞ்சாறு வயசு தான் வந்து ஆச்சு அவுங்க இப்போ இப்ப வந்து யூடியூப்ல போய் வீடியோ பாக்குறது என்ன அதுலதான் வந்து அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க பாத் பாத்திங்ளா அந்த மாரி ஏதோ ஏதோ பண்டி தொண்டிண்டு ஏதோ ஒண்ணு சொல்லும் அது வந்து எப்பவுமே பொழுதன்னைக்கும் அந்த கதைய மட்டும்தான் அதுல வந்து கேட்டுட்ருக்கும் முன்னாடிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாலா தூங்கும்போது எங்க என்னோட
பாட்டி பழைய காலத்துல நம்ம பாட்டிகள்
பாட்டி அதுதான் எங்க அம்மாவை தான் வந்து புடிச்சு நோண்டுவவேன் பாட்டியும் எங்க அம்மாவையும் தான் நோண்டிட்டு இருப் பண் இப்ப வந்து அவங்களே யூடியூப்ல போட்டு பாத்துக்கறாங்க அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிடுறாங்க காலையில
கண்டிப்பா அது வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல இது கிடையாது பழைய காலத்து முறைகள்ல்லாம் நம்ம பின்பற்றாதான் நம்ம பிள்ளைங்க வந்து அதோட வழியிலேயே வரும் இப்போ ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் சொல்லிட்டு இந்த பழைய காலத்து முறை கலே வந்து மறந்துறாங்க நம்ம பெரியவங்களும் வந்து சின்னவங்களோட நேரம் கழிக்கிறது கிடையாது அப்போ நம்ம வெள்ளாட மோது வது நம்ம அம்மாவோ அப்பாவோ பாட்டிகளோ நம்ம கூட சேர்ந்து நம்ம வெள்ளாட மோது அவங்க நம்ம கூட உட்காந்துரு பாங்க நம்மள பாத்துக்கறதுக்காக இப்போ வந்து எந்த ஒரு தாய் தகப் போணும் வந்து அவங்களுடைய நேரம தான் முக்கியோ அவங்க வந்து சம்பாரிக்கணும் அந்த ஒரு இதுக்காக என்ன செய்யறாங்க புள்ளைங்கல வந்து சரியான முறையில கவனிக்க மாட்டகறாங்க பழைய மாரியே புள்ளைங்கள வந்து என்ன பண்ணனும் அவங்க வந்து வந்தாங்களா பள்ளி விட்டு வந்ததோட கை கால் மூஞ்சு கழுவிட்டு கொஞ்சம் ஏதாச்சும் உணவுகள் சாப்ட வச்சி அவங்கள கொண்டு போய் ஏதாச்சும் பா ஒரு டியூஷனோ ஒரு செ எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய் படிக்க வச்சுட்டு வர்ற கொஞ்ச நேரத்துல ஒரு ஒரு மணி நேரமா ஆச்சும் பிள்ளைங்க நம்ம விளாட வைக்கணும் சில வீட்டுல வந்து அதை செய்ய மாட்டேங்கறாங்க அவங்க படிக்கணும் படிக்கணும் படிக்கணும் இந்த கோச்சிங் சேர்த்து விடுங்க அத சேர்த்து விடுங்க இத சேர்த்து விடுங்கன்னு புள்ளைங்கள வந்து ஒரு எனங்கேஜ்டாவே வச்சிருக்காங்க அந்த மாதிரி முறைகளை தயவு செஞ்சு யாரும் பின்பற்றாதீங்க அவங்களுக்குன்னு விளாடக்கூடிய நேரங்க வந்து கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க படிக்கிற நேரத்துல புள்ளைங்க படிக்க விளையாடுற நேரத்துல கண்டிப்பாக விளையாடணும் உங்க வீட்டுல பிள்ளைங்க வந்து என்ன
கண்டிப்பாங்க தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க ஏன்னா வந்துட்டு இப்போ நெறைய பெற்றோர்கள் அப்டித்தான் பண்றாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரிகுலேஷனாவது பரவாயில்ல சிபிஎஸ்சில நம்ம விட்டுட்டோன்னனு வச்சுக்கோங்களேன் அப்போ கரெக்டா ஸ்கூல் விட்டு வருவாங்க வந்துட்டு வந்து ஏதோ ஒண்ணு சாப்பிடுவாங்க திருப்பியும் வந்து போவாங்க என்னன்னு கேட்டா வந்து செஸ் கோச்சிங்கு என்பங்க இன்னொரு பக்கம் ஸ்விம்மிங் கிளாஸும் பாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹண்ட் ரைட்டிங் ஹண்ட் ரைட்டிங்க்கு இருக்கு பாத்தீங்களா நம்ம எழுதுவோம் இல்லைய அதுக்கெல்லாம கிளாஸ் வைக்கிறாங்க இல்ல நம்ம நான்ல்லாம் வந்து பாத்து நா எல்லா வந்து படிக்கும் போது பாத்திங்கனா இந்த மாரி ஹண்ட் ரைட்டிங் எல்லா கிளாஸ் கிடையாது
கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டு குடுத்துருவாங்க கண்டிப்பா அந்த நோட்ல நம்மக்கு வந்து எழுத வேண்டியதா இருக்கும்
எழுதி எழுதி பழகணும் இதுக்குன்ன தனி அதுவும் வந்து ஸ்கூலோட இதுல தான் வரும் அந்த பீரியடல தான் வரும் எ பிடி இருந்து ன்னா அதுல இதுவும் ஒரு பீரியரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இந்த மாரி கிளாஸ் எல்லா எடுக்கிறது இல்ல ஆஹ இருக்கிறதுல இதுங்க உங்களுக்கு தனியா இதுக்கு ஒரு கோச்சிங் வேற ஹாண்ட் ரைட்டிங்கு எதுக்குங்க கோச்சிங்கு
கண்டிப்பா அது வந்து பிள்ளைங்க வந் து ஒரு இதுல நம்ம கொண்டு போய் தள்ளுற மாரி இருக்கு அப்போ அவங்க என்ன செய்றாங்க வெருப்புகள வந்து ஊட்டுறாங்க நம்ம மேல பிள்ளைங்க
கண்டிப்பா
என்ன காலையில எந்திக்கிரமா பள்ளிக்கூடத்துக்கு போறோமா வந்தோமா அதோட வந்து வீட்ல இருந்து நம்மள ஒரு ஒரு இதுக்கா கொண்டு போய் தள்ளுறாங்களா அப்டின்ற முறையில அவங்க வந்து எப்ப இப்ப விளையாடுவாங்க அந்த வயசு ல அவங்க விளையாண்டு கத்துக்கிட்டு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்தெல்லாம் கோலி அப்புறோம் இந்த செஸ்ஸு இததுெல்லாம் இருக்கும் இப்போ வந்து அந்த மாரில்லாம் வந்து பிள்ளைங்க வந்து ஆர்வப்பட்டு விளாடவே மாட்டேங்கிறாங்க முக்கியமா பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டலாம் அதுவும் இப்போ இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து ரொம்பவே குறைஞ்சு போச்சு அந்த லீவ் நேரத்துல தான் பேரன்ட்ஸ் வந்து சைக்கிள் வாங்கி குடுக்கறாங்க பெற்றோர்கள் ஆனா மத்தபடிக்கு வந்து பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ண மாட்டேங்குறாங்க
ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க தோழி ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மா ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளே வந்துட்டு இப்போ வெளிய வந்து நெறைய குழந்தைகள் இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து வந்து விளையாட விருப்பட மாட்டேங்கிறாங்க ஒன்ஸ் நம்ப வந்து போன்ல கேம் குடுத்து விளையாட்டாலும் சரி சரி அது பழகப்படுத்திட்டாங்க அப்டின்னா வீட்டுக்குள்ளே தான் கிடக்கறது அந்த மாரி இருக்கும்போது வெளியில ஒரு எப்டி நம்ம வந்து சோசியலா பழகுறது அடுத்தவங்க பாத்து எப்டி பயப்படாம எல்லாத்தட்டையும் எப்டி நம்ம பேசுறது அது எதுவுமே வந்து அவங்க கத்துக்க மாட்டேிக்கிறாங்க இல்லைங்களா
கண்டிப்பாக
உஹம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில ஆஹ சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ண என்னோட அண்ணன் எல்லா வந்து பிறக்கும் போது அப்டிதான் அவன் வந்து ஒரு ரெண்டு வயசு வரைக்குமே பேசல அப்டின்னு சொல்லி சொன்னாங்க எங்க அம்மா அதுக்கப்புறம் வந்து அக்கம் பக்கத்தில இரு ங்கல்லாம் சொன்னா நீங்க வந்து போய் ஸ்கூல்ல விட்டுருங்க ஸ்கூல்ல விட்டீங்கன்னா ஏதோ ப்ரீ கேஜியோ எல்கேஜி ஓ ஏதோ ஒன்னுவுட்டிங்கன்னா அஹ் அப்ப கூட இருக்கிறவங்க எல்லா பேசுறத பாத்திட்டு இவங்க பேசப்பலக்கி திட்டுவாங்க அப்டின் சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி அந்த மாரி ந வெளிய விட்டாதா வந்து அவுங்க நல்லதோ கெட் டதோ எதனாலு தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்ளா உம்
பிள்ளைங்க வந்து நெறைய விஷயங்கள் வந்து வீட்ல கத்துக்கறத விட சில மாணவர்களும் மாணவிகளும் சேர்ந்து விளையாடும் போதோ இல்ல ஒரு இது பண்ணும் போதோ அப்போ அவுங்க கத்துக்கிருவாங்க எனா எல்லா விஷயத் தியுமே நம்மளா வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியாது இல்லையா
ம்-ம்
என்ன
ஆமாங்க தோலி ரொம்ப செரியா சொன்னீங்க
நீங்க என்ன மாரி விளையாட்ட எல்லா விளையாண்ட்ருக்கீங்க உங்களோட சின்ன வயசு காலங்கல்ல சொல்லுங்க
ஆஹ் என்னோட சின்ன வயசு காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி பெருசா இத விட்டா இது-இத விட்டா இது அப்டிங்கிற மாரில்லா இல்லைங்க தோலி அப்பெல்லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரீயா விட்ருவாங்க காலையில வருவோ பைய தூக்கி சாயங்கால வந்தவுன்னே பைய தூக்கி வீசிட்டு நாங்க பாட்டுக்கு விளையாட போயிடுவோ அதுக்கப்புற வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து ஒரே ஒரு விஷயத்துல மட்டு சேர்த்து விட் டாங்க என்ன அப்டின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி கிளாஸுனு சொல்லுவாங்க செய்து வுட்டாங்க அதையும் வந்து வருங்காலத்தில வந்து எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியணு அப்டிங்கறகாக சேர்த்தி விட்டாங்க ஆமா சேர்த்து வுட்டாங்க அதுவு வந்து பாதிங்கன்னா வெறு ஒரு மண் நேர அது முடிச்சுட்டு வந்த அப்புற நாங்க விளையாட ஆம்பிச்சிருவோ இருடிடு இருட்னாலு நாங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருவோ அந்த மாரி ஒரு அஞ்சாம் வகுப்பு வரைக்கு தா என்னால விளையாட முடிஞ்சது அதுக்கப்புற நாங்க வீடு மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில வீடு மாத்தி வந்து நாங்க இருக்கு இப்ப சொந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க தெருவுல அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு அப்பெல்லா கெடையாது கொழந்தைங்கெல்லா இப்ப வேணா நெறைய கொழந்தைங்க வண்டாங்க அப்பெல்லா நெறைய கொழந்தைகள் இல்ல அந்த மாரி இருக்கும் போது ஒரு அஞ்சாம் வகுப்புல இருந்தே எங்களோட அந்த இதுங்குறது போயிருச்சி அப்புற நானுமே அண்ணணு தா வந்து கிரிக்கெட் இது போயிருச்சி பருவம் வந்து போயிருச்சி அப்புற வந்து கணவர் என்னோட அண்ணனோட தா வந்துட்டு நா விளையாண்ட்ருப்பே அது சும்மா பேட்டும் பாலும் போட்டு நா கிரிக்கெட் மாறி விளையாண்ட்ருப்போ அந்த மாரிதா ஒரு சிரமமான சூழ்நில இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா பசங்கங்க போது கூட பிரச்சனை இல்ல சைக்கிள் எடுத்துட்டு இன்னொரு ஊர்ல இன்னொரு ஏரியால இன்னொரு ஏரியாக்கு போய் விளையாண்ட் ற்றுவாங்க பசங்க கேங் கிடைச்சது அப்டின்னா ஆனா பொண்ணுங்க வந்து அப்டி போ முடியாது இல்லிங்ளா ஆமா அதுலியும் வந்துட்டு ஆமா அதுல வந்து பெற்றோர்கள் வந்துட்டு இல்ல இந்த வயசுக்கு மேல போக்கூடாது அப்டின்னு சொல்ற மாரியெல்லா சொல்லுவாங்க அது இதுக்கப்புற தா செரி ஆஹ நமக்கு எதுக்கு வம்பு அப்டின்னு சொல்லிட்டு அந்த சமயத்திலலா பாத்திகனா இந்த மாரி போன்ல்லா கெடையாது நா சுருக்கமா சொல்லணு அப்டினா காலேஜ் சேந்த போது அப்பகூட போன் வாங்கி தரமாட்டான்னாங்க வீட்ல இருந்தாலு எங்க காலேஜில வந்து கம்பல்சரி போன் வேணுன்ட்டாங்க பற்றாக்குறை கொரனா வேற வந்துருச்சி அது ரொம்ப வசதியா போச்சி அதனால போன் வாங்கி கொடுத் தாங்க அப்ப வந்து அந்த மாரி சமயத்துல எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அதனால இந்த கலரிங் புக் மாறிலா விக்கு இப்பெல்லா விக்குதா என்னன்னே தெரியல எனக்கு அப்ப வந்து கலரிங் புக் வந்து கொடுப்பாங்க அதே மாரி சில துணி எடுத். போங்கப். இங்க ஆடி தள்ளுபடி அந்த மாதிரி துணி எடுக்க பெரிய பெரிய கடையில உங். கூட ஃப்ரீயா கொடுப்பாங்க. பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீயா குடுப்பாங்க. அப்ப வந்து நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என் கூட படிக்கிற பிள்ளைங்களே வந்து ஒரு கட்டு ஃபுல்லா அது வச்சிருக்கோங்க அந்த புக்கே வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கோ. க்கோ. நம்ம நோட்.
ஓகே தோழி இன்னைக்கு வந்து நம்மளோடய விரைவில் வருவோ. உங்களோட பேசினதுக்கு மிக மிக நன்றி நன்றி தோழி நன்றி.